வண எப்டி இருக்கீங்க
க்றேன் நீங்க எப்டி இருக்கிறீங்க
நானும் நல்லா இருக்கே இன்னிக்கு நம்ம திருவிழாக்கள் பத்தி நம்ம பாக்க போறோம் இப்ப திருவிழாக்கள் அப்டின்னாலே மகிழ்ச்சி பக்தி ஒற்றும அது மட்டு இல்லாம நம்மளுடைய பண்பாட வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிறுவிறரப்பு நிகழ்வாவே அத நம்ம பாப்போம் அப்ப திரு அப்டின்றது ஒரு சிறப்பு அல்லது புனிதம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க விழானாலே அது கொண்டாட்டமாதா அமையுமே அப்டி இருக்கிறப் இதுதான் அதுடைய பொருள்ன்ட்டு நம்ப சொல்லலா அதனால தா திருவிழா என்பது து ஒரு புனிதமான அல்லது ஒரு சிறப்பான கொண்டாட்டமா கருதப்படும் ப்ப மனித சமுதாயத்துடைய வளர்ச்சியில பத்தின்னா திருவிழாக்குல்ல திங்கன்னா ஒரு முக் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலா அது வந்து மக்கள வந்து ஒன்றிணைச்சு நம்மளுடைய கலாச்சார மருபு மரபுகள பத்தினா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுக்கு நெறைய உதவும் இப்ப பண்டைய காலத்தல்லா பாத்தின்யா மனிதர்கள்லா வந்து இயற்கைய வணங்கினாங் க சூரியன் சந்திரன் மழை இதுபோல காற்று இந்த மாரி இயற்கை சக்திகளுக்குல்லாம் அவுங் நன்றி சொல்லும் விதமாதான் அ விழாக்கள்டதே ஒரு கொண்டாடப்பட்டது மொதல்ல அப்ப அந்த தோற்றத்திற்கான காரணங்கள் பத்தின்னா இயற்கைக்கு நன்றி கூறுது இப்ப நல்ல மழ பேஞ்சிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க நன்றி சொல்லுவாங்க நன்றி சொல்லும் விதமா கொண்டாடுவாங்க அப்ப நல்ல விளைச்சல் கிடைச்சதுன்னா அப்ப அந்த நன்றி சொல்லுவாங்க அதே மேரி கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமா கொண்டாடுவாங்க இப்ப சமய நம்பிக்கைகள் எல்லாம் பாத்தின்னா கடவுளுடய அருள் பெறதுக்கு இந்த புராண நிகழ்வுகள நினைவு கூறும் விதமா இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மேரி வரலாற்று நிகழ்வுல பாத்தின்னா வெற்றி பெற்ற நிகழ்வுகள் ஒரு அரசர் வந்து வெற்றி பெற்று வராருன்னா அவருக்கு திருவிழா மாரி கொண்டாடுவாங்க அதே மாதி முக்கிய தலைவருடைய நினைவுனால திருவிழாவா கொண்டாடுவாங்க அப்ப அடுத்து சமூக ஒற் பக்க வந்து ஒன்றுணைஞ்சு செயல்படுறது அவனுடைய உறவுகள்லா வலுப்படுற விதமா செயல்படது இப்டின்னு பாக்கலா இப்ப திருவிழாக்களே பாத்தின்னா பல வகையாவே பிரிக்கலாம் இப்ப சமய திருவிழாக்கள் அப்டிலாம் பாத்தீங்கன்னா தீபாவளி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ரமலான் பக்ரீத்து கிறிஸ்மஸ் ஈஸ்ட்ரு இந்த மெரி சொல்லுவாங்க ப்ப அறுவடை திருவிழாக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல்லு ஓணம் இது போல சொல்லுவாங்க தேசிய திருவிழாக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுதந்திர தினோம் குடியரசு தினோம் காந்தி ஜெயந்தி இது போல சொல்லலா இப்ப ஊர் திருவிழாக்கள் அப்டினு பாத்திங்ன்னா கோயில் தேரோட்டோம் அம்மன் திருவிழா காவடி திருவிழா இது போல சொல்லுவாங்க அதுல எனக்கு பாத்திங்ன்னா இந்த பொங்கல் திருவிழான்றது ரொம்ப பிடிக்கும் இத விட நம்மளுடைய தமிழர்கனுடைய ஒரு முக் மிக முக்கியமான திருவிழா அப்டின்ட்டு சொல்லுவாங்க இப்ப பொங்கலின் சிறப்பு அப்டினு பாத்திங்கனா உழவர்களுடைய திருநாள் தான் முக்கியமா அது வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாதா அந்த பண்டிகயே மொதல்ல கொண்டாடுவாங்க அந்த அறுவடை பண்ணி அத மகிழ்ச்சி மொதல்ல ப்ப நாலு நாட்களுக்கு பாத்தனா மொதல போகி போகி தான் மொதல கொண்டாடபடும் அது போகி எதுக்குனா பழைய பொருட்கள்லாம் எரிச்சுட்டு பழையன போய் புதியன வருணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த போகி பண்டிக முடிஞ் ச அடுத்த நாள் தான் நம்புளுக்கு தைப் பொங்கல்னு வரும் அந்த தைப்பொங்கல்ல தான் சூரிய பகவானை வழிபடும் விதமா தா அந்த தைப்பொங்கல் நம்புளுக்கு வருது அப்ப என்ன பண்ணுவோம் பொங்கல் அன்னைக்கு நம்ப காலையிலயே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லா போட்டு பா பான வச்சு பொங்கல் வச் சி க சாமிக்கு படைச்சிட்டு கரும்பு அன்னையனாளே நம்புளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா நம்புளுடைய அன்றய நாள நம்ம கொண்டாடப்படுவோ இல்லிங்களா அதே மாரி மாட்டு பொங்கல்லா பாத்தீங்கன்னா அந்த கால்நடைகள்லாம் நம்ப நம்ப நம்ப வீட்டுல மளக்கற மாடுங்கள் எல்லாம் நல்லா குளிப்பாட்டி சுத்தமா அத படுத்தி அதோடைய மாட்டு கொம்புல பலூன்லா கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் ல்லாம் வச்சு அத அலங்கரிச்சு அந்த மாட்டுக்கு நம்ப நன்றி சொல்லும் விதமாதான் மாட்டு பொங்கல்ன்றது நம்ப கொண்டாடுறோம் ப்ப காணும் பொங்கல் அப்டி பாத்தீங்கன்னா நம்ம உறவினர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொ ல்லுவோம் வீட்டுக்கு வர சொல்லி அவுங்குளுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்து புது துணி எடுத்து குடுத்து நம்ப எல்லாரும் குடும்பமா வெளியே போறது அது எவ்ளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா திருவிழானாலே ஒரு மகிழ்வுன்றதா நம்ப சொல்லுணுமே அந்த மாரி திருவிழாக்கள்ல உங்குளுக்கு எந்த மாதிரியான திருவிழாக்கள் புடிக்கும் சொல்லுங்க
திருவிழா அப்டின்னு சொல்லும் போது நீங்க சொல்லிட்டீங்க எல்லா திருவிழாவும் நீங்க சொன்னீங்க சொன்ன மாதிரி எல்லா திருவிழாலயும் ஒரு ஒரு சந்தோஷம் நமக்கு கெடைக்கும் இப்போ தீபாவளி அப்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா தீபாவளினாலே வெடிதான் நமக்கு ஞாபகம் வரும் இன்னொன்னு இனிப்பு தின்பண்டங்கள் அதிகமா நம்ம செஞ்சு அஹ் சாமிக்கு வெச்சு கும்ட்டு அந்த மாரி சாப்பிடுவோ தீபாவளி அப்டிங்கும் போது நம்ம என்னப் வோம் புது ஆடைகள் எடுத்து வந்து அத உடுத்தி அத என்ன பண்ணுவோம் ப்ரெண்ட்ஸ்ஓடா நம்ம நண்பர்களோட வெளிய இருந்து அப்டியே என்ஜாய் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வெடி போட்டுட் டு அதுக்கடுத்து நம்மளுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போய் அவங்குளுடைய ஆசீர்வாதம் வாங்கி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுடைய உறவினர்கள் அஹ் பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை அயலார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நம்மளுடைய புடித்தி இருக்கு நம்மளுடைய புது அஹ் புது ஆடைகளை பாத்துட்டு அத பத்தி என்னப் சொல்லுவாங்க ஏதாச்சும் உங்க கருத்து சொல்லுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நம்மள வாழ்த்துவாங்க ப்ளஸ் பண்ணுவாங்க அவங்குளுடைய ஆசீர்வாதத்த வாங்கிட்டு என்ன பண்ணுவோ அவங்க நமக்கு மணி தருவாங்க அந்த மணி தரும்போது நம்ம நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏனா நம்ம சின்ன பிள்ளைல்லாம் எல்லார் வீட்டுக்கு போகும்போது அங்க காசு தரும்போது அந்த காச வச்சு நம்ம வெடி வாங்கி அதுல நம்ம நண்பர்களோட வெடி வெடிக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது திருவிள் திருவிழால இது தீபாவளில கெடச்ச அனுபவம் அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய நெய்பர்ஹூட்டா இருக்கலாம் அண்டையல்லாரா இருக்கட்டும் அப்டி இல்லைன்னா நம்மளுடைய சு சொந்தக்காரங்கள இருக்கட்டும் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுல நம்ம ஏதாச்சும் பலகாரம் பண்ணிருப்போம் அது அவங்குளுக்கு குடுக்கும்போது அவங்க அதுடைய சுவைய அறிந்துட்டு அதுல நம்மளுக்கு அந்த சுவை எப்டி இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே நம்ப பண்ணது இந்த அளவுக்கு அஹ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்டின்னு இது தீபாவளில கெடச்ச அனுபவம் அப்டின்னு சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி பொங்கல் அப்டின்னா அதுல காணும் பொங்கல் இருக்குது திரும்ப மாட்டு பொங்கல் இருக்குது அடுத்து போகி பண்டிகை இருக்குது அதாவது போகி பண்டிகைனா நீங்க சொன்ன மாதுரி பழையான கழிதல் புதியன புகுதல் நம்மளட பழச எல்லாத்தையு கழிச்சுட்டு நம்மவுடைய புதுசு சா ஏதாச்சு இது பண்றது போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க பொங்கல் திருவிழான்னு சொல்லும் போது அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம கடவுளாகிய சூரியன் சந்திரன் இந்த மாரி என்ன செய்வோம் வழிபடுவோம் அப்போ நம்ம அதே மாதிரி வீட்டுல பொங்கல் விட்டு அத சாமிக்கு படச்சு சூரியனை பாத்து அத வணங்கி அதுக்குடுத் து அப்பமும் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் பொங்கலுக்கும் ஆடைகள் எடுப்பாங்க ஒரு சில பேர் எடுக்க மாட்டாங்க அத வீட்டுல பொங்கல் விட்டு அத நம்ம வந்து ஹே பறவைகளுக்கு அதாது காகம் அதுக்கு என்ன பண்ணுவோம் மாடியில போய் அதுக்கு உணவு வச்சு அதுக்கடுத்து நம்ம அத சாப்பிடனும் அதுலயும் நமக்கு என்ன இருக்கு பாத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்போ நம்மளுடைய அஹ் பொங்கல் பண்டிகைக்கு நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாரு வெளி வெளி எடத்துல வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க வரும்போது அவங்களோட சேந்து நம்ம ஒக்காந்து சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷத்தை குடுக்கும் அதே மாதிரி ரம்ஜான் பக்ரீதா இருக்குட்டும் கிறிஸ்துமஸா இருக்குட்டும் எல்லாமே அதே மாதிரிதான் கிறிஸ்துமஸ்னாலே நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரது வந்து நமக்கு கேக் ஞாபகம் வரும் ரம்ஜான் பக்ரீத்ங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அவங்க ஆடு அஹ் அல்லாக்கு அத மாதுரி இது குடுத்துட்டு அதுக் அடுத்து அடுத் என்ன பண்ணுவாங்க அப்டினா இல்லாதவங்களுக்கு அஹ் இல்லாதவங்க் என்ன பண்ணுவாங்கனா அந்த ஆட்டு கறியே அந்த இறைச்சிய வந்து குடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்குடையே அன்பை வ பகிருவாங்க இதே மாதுரிதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டின்ஸ்சும் இதே மாரி தான் பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் டைம்லெ இல்லாதவங்களுக்கு அரிசி குடுக்கிறது ஏழைக ளுக்கு ஏதாச்சு உதவி செய்றது இந்த மாதுரி பக்குவத்துல பண்ணுவாங்க அதனால விழான்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அத விட விழான்னு சொல்லும் போது கோவில் கூடன்னு சொல்லுவாங்க அதாவது மே மந்த்து அதாவது ஜன்வரி பிப்ரவரி இந்த மாரி மந்த்லெ வந்து கோயில் திருவிழா வரும் கோயில் திருவிழா நம்ம நெறைய நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும் நம்மளுடைய தோழர்களா இருக்கட்டும் எல்லாரும் வெளியூர்ல இருப்பாங்க வேற எடத்துல வேல செய்வாங்க அவங்க எல்லாரும் கோயில் கூடங்குபோது ஒன்னா சேந்துருவாங்க அப்டி ஒன்னா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் புது ஆடைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எடுத்து அத உடுத்தி கோயிலுக்கு ஒன்னா போகும்போது அங்க ஏதாச்சு தின்பண்டங்கள் ஏதாச்சும் ஹ வெளிய விக்கும்போது அத வாங்கி சாப்டுட்டு அங்க போடுற வெடி அம்மன் செல வர்றது அதுக்கடுத்து பூஜ நடக்றது சாம கூட நடக்றது இதெல்லா பாக்கும்போது ஒரு அளவுக் க்கடங்கா அடங்காத சந்தோஷ வந்து நமக்கு கெடைக்கு அதனால விழாக்கள் சொல்லிடே போனா நம்ம நெறைய பாத்துட்டே இருக்கலா உங்களுக்கு எந்த மாதிரி விழா பிடிக்கு நீங்க எந்த மாதிரி விழா வந்து உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத விழாவா நெனச்சிருக்றீங்க
கண்டிப்பா ரொம்ப அரும்மியான கேள்வி கேட்டீங்க இப்ப திருவிழா அப்டின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லிங்களா அப்ப அந்த திருவிழா டைம்ல நம்ம மட்டு மகிழ்ச்சியா இருக்கறத விட நம்பள சுத்தி இருக்கிறவங்களையு நம்ம மகிழ்ச்சியா வெச்சிருக்குணு இப்ப நம் வீட்ல ஒரு பண்டிக அப் டின்னா நம்ப ஒரு அன்னிக்கி நல்ல ஒரு புத் நல்ல ஒரு புது துணி உடுத்துவோ நல்ல விதமான சாப்பாடு செய்வோ அத நம்ம மட்டுமே சாப்ட்டு சந்தோஷமா இருக்கறத விட நம்ப்ளால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு நம்பள விட இல்லாதவங்குளுக்கு நம்ப்ளால முடிஞ்ச துணிம ணியோ இல்ல நல்ல உணவையோ அவுங்ளுக்கு குடுத்து அத பகிர்ந்து சாப்டும் போது இதுல இன்னொரு ஒரு சந்தோஷ நம்ளுக்கு வரு அப்ப கண்டிப்பா அந்த திருவிழா அப்பதா நம்ளுக்கு முழுமை அடையுனே நம்ப சொல்லலா எதையுமே இந்த தமிழ் புத்தாண்டெல்லா பாத்தீங்ன்னா சித்திரை மாதத்துடைய முதல் நாள்லதா வருமே அந்த நாட்கள்லா பாத்தீங்கன்னா வீடுங்கள நம்ப எழுந்து காலைல்யே எழுந்து வீடெல்லா சுத்தம் பண்றது வீடு வாசல்லா கழுவுறது புது துணி போட்றது கோயிலுக்கு போட்றது கோயிலுக்கு நம்ப போவோ அது மேர் நம் மாங்கா பச்சடி தா தயார் பண்ணுவோம் அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு நாளாவே இருக்கூ அது நம்புளுக்கு ரொம்ப பாக்கவே மகிழ்ச்சியா இருக்கு அதேமேதி இந்த நவராத்திரி பண்டிகை இதெல்லா பாத்தீங்கன்னா இது ஒன்பது நாட்களுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழானே சொல்லலா முக்கியமா பாத்தீங்ன்னா ஷக்தி வழிபாடு கல்வி மற்றும் இந்த கலை வளர்ச்சினு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியுடைய சிறப்பு அப்டின் பாத்தீங்கன்னா கொழு கொழு வெக்கிறது தா அது பாக்கவே அவ்ளோ அழகாருக்கூ அந்த ஒன்பது நாளுமே வீட்ல கொழு வெச்சி அத்தன வகையான பொம்மைகள சாமி பொம்மைகள அழகா வ ஒரு ஒன்னடுக்கு ஒன்னடுக் க்கா அழகா வச்சி அந்த சாமிக்கு படைச்சி அப்ப வந்து சுண்டல் குடுப்பாங்க கொழுக்கட்ட தருவாங்க அந்த மாரி படச்சி தர்றது இந்த சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜ இது எல்லாமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கூ அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத் திங்கனா பிற முக்கிய திருவிழாக்கள் கூடொ நடைபெறு இப்ப ஓணம் பாத்தீங்ன்னா கேர்ளா மக்களின் முக்கிய ஒரு விழானே சொல்லலா ஓணம் பண்டிகிய அங்க மகாபலி மன்னனை நினைவு கூறும் விதமா தா அங்க ஓணம் பண்டிகை கொன்றாங்க அங்க பூக்கோளல்லமு அழகா போடுவாங்க இந்த பூக்கோளல்லா பாத்தீங்கன்னா ரங் கோலின் சொல்லுவாங்க அவ்ளோ ஒரு அழகா போடுவாங்க நம்ப வந்து மாவுல தா நம்ப கோலம் போடுவோ ஆனா அங்க பத்தீங்கனா பூக்களாலே போடுவாங்க அது பாக்கவே ரொம்ப கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தா இருக்குன்னே சொல்லலா பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு அழகா இருக்கு அது மட்டுல்லாம ஓணஷக்தியா விருது அப்டின் கூட சொல்லுவாங்க இப்ப ரக்ஷாபந்தன் இதெல்லா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சகோதர சகோதரி பாசத்த வந்து வெளிப்படுத்தற ஒரு விழாவா தா இருக்கு இப்ப ரக்ஷாபந்தன்னா ஒரு தங்கை அண்ணனுக்கு வந்து கையில ராக்கி கட்டுவாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது நம்புளுடைய உறவ வந்து இன்னு பலப்படுத்துன் கூட நம்ப சொல்லலா நீங்க சொன்ன மாரி கிறிஸ்மஸ் அப்டினாலே ஏ கேக்கு தா நம்ளுக்கு வந்து மொதல்ல ஞாபக வரும் கோயிலுக்கு தேவாலயத்துக்கு போறது அந்த சாமிய வழிபட்றது கேக் வெட்டி சந்தோஷமா நம்புளு சாப் டு மத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுக்கறது இது போல அதே மாரி ரமலான் லா பாத்தீங்கனா நோன்பு கடபிடிப்பாங்க அவுங்களுமே நாப்பது நாள் நோன்பு கடபிடிச்சி தொழுகை பண்ணிட்டு தானம் வழங்குவாங்க இந்த மாரி சொல்லலா அப்ப வந்து ஒரு ஒற்றுமைய வளர்க்கணுனா திருவிழாக்கள்ன்றது ரொம்ப முக்கியன் சொல்லலா திருவிழாக்கள தா சாதி மத மொழி இந்த வேறுபாடல்லா மறந்து மக்கள் எல்லாருமே ஒன்றினஞ்சு சந்தோஷமா கொண்டாடயக்கூடிய விழாக்கள்னு சொல்லா அது மட்டு இல்லாம நம்ம பண்பாட்டையு அது பாதுகாக்கு நம்ளுடைய பாரம்பரியமான கலைகள் இசை நாடகம் போ இது மாரி எல்லாமே இப்ப திருவிழால்னா பாத்தீங்ன்னா ஊர்ல கிராமத்து புறள்லா பாத்திங்கனா ஒயிலாட்டோ மயிலாட்டோ கரகாட்டோ இந்த மாரி நறைய ட நடன வகைகள் லா வைப்பாங்க அதல்லா பாக்கதுக்கே எவ்ளோ ஒரு நல்லா இருக்குது நம்பளுடைய பாரம்பரோ அழியாம நம்பள காப்பாத்திட்டு வராங்க அதுல எவ்ளோ ஒரு மன நிகழ்வு குடும்பமா ஒண்ணு சேந்து கூடி சந்தோஷமா இப்டி இருக்கறதா திருவிழாக்களே நம்ளுடைய மனமு ரொம்ப நிறைவா இருக்கு இல்லிங்களா இந்த திருவிழா நாட்கள நம்பத் தானம் பண்றது ரொம்ப முக்கியோ அது இருந்துதுன்னா இன்னு நல்லாயிர் ருக்கு சரி சகோதரி ரொம்ப நன்றி
ஓக்கே சகோதிரி